அலோ
கேக்குதுங்ளா
ஆ வணக்கங்க
வணக்கம் டியூஷன் எடுக்குறத பத்தி டிப்ஸ் கேட்டுருந்தீங்கள்ள
ஆமாங்க
ஆ நா வந்து மோஸ்டா வந்து ஹோம் ஒர்க்ல்லா வந்து என்னோட டியூஷன்ல செய்ய விட மாட்ட ஹோமர்க்ல்லா வந்து உங்க பிரச்சன அப்டின் சொல்லிடுவ எனக்கு வந்து நானாச் ஒரு ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு ஒன்னாவ் நிங்க ஒர்க் சப்ஜெட்க்கு ஒன்னார் தா நா டைம் தருவே அவ்ங்க சொல்லுவாங்க நாளைக்கு இந்த டெஸ்ட் இருக்கு அந்த டெஸ்ட் இருக்கா சொல்வாங்க அவ்ங்க எந்தெந்த சப்ஜெக்ட் சொல்றாங்ளோ அந்தந்த சப்ஜெக்ட நா வந்து டிவைட் டு பண்ணி ஒரு ஒரு ஒன்னொ ஒன்னார் ஒன்னார் டைம் குடுத்து அந்த சப்ஜெக்ட கம்ப்ளீட் பண்ண வெச்சிடுவே சோ படிக்கர்தெல்லா இங் நா படிக்க வச்சிருவே நீங்க எழுதுறதோ மத்த வேலய நீங்க உங்க வீட்ல பொய் பண்ணிக்கோங்க அப்டின் சொல்லிட்வே மோஸ்டா ஹோம் ஒர்க் நா பண்ண விட மாட்டே என்னா ஹோம் ஒர்க் பண்ணிட்டுந்தங்க வெச்கோங்ளே அவுங்க வந்து அதுலயே டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க சோ அத நா அலோ பண்ண மாட் ட வீட்ல பொய் எப்டியு நீங்க சொலிடு சும்மாதா இருக்க போறீங்க இல்னா போன் யூஸ் பண்ண போறீங்க சோ அதபொய் அங்க பண்ணுங்கட அப்டின் சொல்லிடுவே நா வந்து என் படிக்க வெச்சு அம்ச்சிருவே பசங்ள படிக்க வெச்டு நா ஓரளா கேட்ருவே ரைட்டிங் பண்ணா ஃபஸ்ட் ரைட்டிங் பண்ண வெச்சிட் இர்ந்தே அப்பவந்து ரொம்ப டைம் வந்து கன்சியூம் ஆவ்து ஒரு கொஷ்டின் எழுதி படி சிட்டு எழுதுக்கு ரொம்ப டைம் கன்சூம் ஆவ்து சோ அதுனால என்ன பண்ணிட்டே அதுவ் பண்ண வேணா அப்டின் சொல்லிட்டு ஓரல்லா எனக்கு வந்து இப்போ பெரிய பசங்கன்றதுனால வந்து எப்டி சொல்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்தது அந்தளவுக்கு வராது வச்சுக்கோங்களே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர பசங்கள நா எழுது சொல்லிருவே ஏதாச்சி எனக்கு எனவோ வோட்ஸ்சன்னா நா ஓரளாவே நா கேட்டுருப்பே பட் ஓரளாவே எல்லாமே நா கேட்டுர்வே ஓரலா எல்லார்க்கு எல்லாக் எல்லாத்தியு இண்டிவிஜுவலா பொய் கேட்டுவே இண்டிவிஜுவலா செலக்டட் கொஷிடின்ஸ் பண்ணி நா எல்லாத்துக்கு வந்து கவர் பண்ணிடுவே
ஓகேங்க ஓகே ஓகே இப்போ எனக்கு இன்னொரு ஒரு கேள்விங்க இப்போ வந்து ஆண் ஆ ஒரு ஜென்ரலான ஒரு கொஷிடின்ங்க இப்ப ஆணு பெண்ணு ஈக்குவலு ஈக்குவலுன்னு சொல்லிகிட்டு இருக்குறாங்களேங்க
ஆமா
ஏ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப வந்து நம்ம ஆணு பெண்ணு ஈக்குவலா ஆ ஆகவே முடியாதுங்க இப்ப ஆம்பள ஆம்பளன்னா அவுங்க கேள்ஸ் னா கேள்ஸ் தா இல்லைங்களா இது வந்து இந்த சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா ஆ ஆம் ஆணு பெண்ணு ஈக்குவல் ஈக்குவல்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க என்னோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈக் கோள்ள சொல்லவே முடியாதுங்க இவங்களோட பாடி அமைப்புல்லா வேற மாரி இருக்கு இப்போ ஜென்ஸ்க்கு வேறு மாரி இருக்குது லேடீஸ்க்கு வேற மாரி இருக்குது அவங்களோட தாட்ஸுமே பாத்தீங்கன்னா அவுங்களுடைய எண்ணங்களுமே ஜென்ஸ்க்கு வேற மாரி தா இருக்கு லேடிஸ்க்கு வேற மாரி தா இருக்கு நாம இப்போ லேடிஸ் நாம வந்து திங்க் பண்ற இதுவே வேற மாரிதானங்க இருக்கு ஆம் பொம்பளைங்க வந்து அந்த மாரி திங் பண்ணவே மாட்டாங்க அப்டி இருக்கு போது எதுக்குங்க இப்டில்லா சொல்லிட்டு இருக்காங்க ஆணு பெண்ணு ஈக்குவோல் ஈக்குவோல்ட்டு
இங்க பாருங்க ஆணு பெண்ணு வந்து நீங்க சொல்ற மாரி உடல் நீதியாவோ இதுல வந்து திங்கிங் நம்மளோடய இத சொல்லுது நம்ம யோசிக்கறத வெச்சோ வந்து ஆணு பெண்ணு வந்து வீ ஒன்னோ சொல்ல முடியாது நீங்க சொல்ற பாயின்டு வேலிட்தா
சரியா
இப்ப கேக்குதுங்களா ஹலோ கேக்குதா
ஆ நா இப்ப ஆ பேசுங்க பேசுங்க
நீங்க சொல்ற மாதிரி உடல் ரிதியாவோ இல்ல நம்மளோட திங்கிங் பேஸ் வெச்சியோ வந்து ஆயுமே பொண்ணியுமே வந்து ஆணு பொண்ணோ வந்து ஈக்குவல் நம்ம சொல்ல முடியாது எதனால அப்டி சொல்றாங்க அப்டீன்னா இப்ப வந்து என்ன சொ ல்றதுன்னா ஒரு ஒரு ஆம்ப ளயால செய்ய முடியாது செய்ய முடியஞ்சத வந்து ஒரு பொண்ணால செய்ய முடியாது அப்டீன்னு சொல்றாங்க இப்ப இருக்குற காலகட்டோ வந்து அத ஓவர்டேக் பண்ணி போயிட்ருக்காங்க உங்குளுக்கே நல்லா தெரியு இப்போ வந்து எப்டி சொல்றது ஃபிளைட் ஓட்டுறதும் பெண்ணாவு இருக்காங்க ஆம்பளயாவு இருக் க்காங்க ஜெஸ்ட்டு ஒரு ஆட்டோ எடுத்துக்கோங்க ரெண்டு பேருமே அத செய்யறாங்க இப்ப லேடிஸ் நமக் கண்ணு முன்னாடிய நறைய பேரு லேடிஸ்மே வந்து ஆட்டோ ஓட்றாங்க சோ வந்து எப்டி சொல்றது நா அந்த மாரி விஷயத்துல அவுங்க சொல்றாங்க எப்டி சொல்றாங்க னா எனக்கு சொல்றதுக்கு எனக்கு வார்த்தைகள் வர
ஆமாங்க கரெக்ட்டுதா சில பொண்ணுங்க வந்து அத தப் பா எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா இப்ப ஆம்பளைங்க வந்து இது பண்ற குடிக்கிறாங்க நானு குடிக்கிறே அப்ப இப்ப ஆம்பளைங்க வந்து அதாங்க இப்ப நா நைட்டு வந்து தனியா போறாங்க நானு போறே இந்த மாரிலா பண்ண போய் தாங்க நம்மளோட சொசைட்டி வந்துட்டு ரொம்ப சீர சீரழிஞ்சிட்டு இருக்குன்னு நா நெனைக்கிறே ஆணு பெண்ணோ ஈக்குவல் ஈக்குவலுன்றத அவுங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க
ஆ ஆமா அது உண்மதா ஈக்குவல்ன்றது வந்து எதுல ஈக்குவல் இருக்குமோ அதுலதா ஈக் வல் இருக்கணோ நம்ம வந்து எ எப்டினாலுமே வந்து பலத்தால சொல்ல போனா ஆம்பளைங்களுக்கு அதிகமான பலம் உண்டு த எப்டி சொல்றது நம்மளால வந்து அவங்கள வந்து இது பண்ண முடியாது அவங்கள வந்து அவங்களோடைய இதை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது அதே நேரத்துல பெண்களுக்கான பெண்களுக்கான அந்த வலிமையு அதிகோந்தா நம்ம வந்து வேற டி ஃப்ரெண்டான ஒரு மெத்தேட்ல நம்ம வலிமையா இருப்போ ஒரு பேர்டன சீக்கிரமா நம்ம வந்து ஒரு இப்போ ஜென்ஸ் வந்து டக்குனு கோவப்பட்டுட்டு போய்டுவாங்க ஆ நம்ம வந்து அப்டி பண்ண மாட்டோ யோசிச்சு இந்த கோவ்த்தால பின் விளைவுகள் வருமா அப்டி நம்ம மனதளவுல நறைய யோசிப்போ சோ அந்த மாரி வி விஷ்யத்ல நம்முவ் வலிமையா இருப்போ நம்ம ஒரு கேர்ள்ஸ் நெனைச்சா டக்குனு ஒரு ஃபேம்லிய ஒடச்சிட்டு போய்ர்லா ஆனா வந்து அது தப் பு அப்டீ நம்ம யோசிச்சு அதுக்கான ஸ்டெப் எடுத்து ஸ்டாப் பண்ணி நம்ம அப்டி போவோ சோ அந்த மாரி விஷ்யத்துல நம்மளு வலிமியா இருப்போ நம்ம மனதளவுல வலிமியா இருப் போ அவுங்க உடல் அளவுல வனிமயா இருப்பாங்க அந் அதுக்கான அர்த்தோ வந்து நா நீ குடிப்ப நானு குடிக்கிறே நீ வந்து சிகர்ட் பண்ணி நீங்க சிகரெட் புடிக்றீங்க நானு சிகரெட் பிடிப்பே நீங்க பேண்ட் ஷர்ட் போட்றீங்க நானு பேண்ட் ஷர்ட் போடுவே ட்ரெஸ்ன்றது நம்முளுக்கான ஒரு இதுதா நம்மளோ டைய உடம்ப மறைக்கிற்துக்காக தா சோ அது வந்து உங்களோட் தாட்ல தா இருக்கனுமே நீங்க எப்டி ட்ரெஸ் பண்ணணோனு நீங்க உங்ள வெளிய ஒருத்தவுங்க பாக்குறாங்க அப்டீன்னா அவுங்க உங்கள பாக்ற விதத்துலதா வந்து ஒரு கண்ணியம் வர்ணோ அவுங்க என்னடா இது ஆ இந்த ஃபிகர் நல்லாருக்கே அப்பிடி நெனைக்கற்தோட இவங்க இவங்ள பாத்தா ஒரு கண்ணியம் வருல்ல ஒரு லேடிய பாத்தா உங்களுக் ஒரு கண்ணியம் வருல்ல அந்த கண்ணியம் வந்து இருக்கணு அந்த மாரிதா வந்து ட்ரெஸ் பண்ணனு சோ இந்த மாரி தா இருக்கு நாங்க ட்ரெஸ் பண்ணா நாங்ளு ஜென்ஸ் மார் ட்ரெஸ் பண்லா நாங்ளு ஜென்ஸ் மாரி வந்து எல்லாமே பண்லான்றதுலா வந்து சில்லியான ஒரு விஷ்
இப்போ இன்னோருத்தவ்ங்க இன்னு இன்னு கொஞ்ச பேர் என்ன பண் றாங்கன்னா ஆம்பளைங் வந்து பைக் ஓட்றாங்க நானு அந்த மாரி பெரிய வண்டி ஓட்ட போறே அப்டில்லா இப்போல்லா சில பேரு கெளம்பிட்டாங்கங்க இதே மாரி எல்லாத்லிமே ஈக்கோலா
அது எனக்கு தெரிஞ்சி எனக் தெர்ஞ்சு இந்த பைக் ஓட்றதுலா வந்து ஒரு விஷ்யமே இல்லங்க
விஷ்யோ இல்லைங்க ஆனா வந்து அவுங்க என்ன பண்றாங்கன்னா அவ்ங்க கம்ப்பேர் பண்ணிக்கிறாங்க அவ் இப்போ கம்ப்பேர் பண்ணி பண்ணி அ கம்
ஞ்சி இல்ல கம்ப்பேரபிள்
கம்ப்பேர் பண்ணி என்ன ஆவுதுன் பாத் தீங்கன்னா அவங்ளோட உடல் அமைப் இதுவேல சேஞ்ச் ஆவ் துங்க அவ்ங்ளுக்கு ஒரு ஜென்ஸ் மாரியே மா மாறிட்றாங்களே ப வெச்சுக்கோங்ளே இப்போ வந்து ஒரு லேடிஸ்க்கு இருக்கற இது தன்மையெல்லா போயி அவ்ங்க ஒரு ஜென்ஸ் மாரியே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சர்றாங்க
கண்டிப்பா இப்ப நானுமே நெறைய பாக்கறே ஜிம்முக்குல்லா போறாங்க இப் போ ரீசண்ட்டா நா ஒரு ஒரு வெட்டிங் பாத்தே ரீசெண்ட்டா இல்ல கொஞ் நாள்க் முன்னாடி ஒரு ஜிம் ஜிம் ட்ரெய்னர் நெனைக்கறே அந்த லேடி வந்து இந்த இதுலல்லா வராங்க டி வி லெல்லா வராங்க நல்ல ஒடம்பு தெரிய்மா எப்டி சொல்றது ஜிம் ஒடம்பு அவ்ங்க மேரேஜ் ஆகைல அந்த ட்ர அந்த ட்ரஸ் போட்ருக்காங்க அந்த மேரேஜ் ட்ரஸ் போட்ருக்காங்க அவுங்ள்க்கு சுத் தமா அது சூட்டே ஆவ்ல ஒடம்பு வந்து ஃபுல்லாவே ஜென்ஸ் மாதிரி இருக்குல்ல எப்டினா அந்த ஆம்ஸ்சு அந்த பைசெப்ஸ்லா வந்து நல்லா அவங்களுக்கு அந்த இதெல்லா வந்து நல்லா எப்டி சொல்றது ஜென்ஸுக்கெலா இருக்குல்ல அந்த ஒடம்பு ஜிம்முக்குலா போனா அந்த கைலா வந்து இது பா ஆ அப்டி இர்க்காங்க ஃபேஸ் வந்தும் ஃபேஸ்மே வந்து ஒரு லேடியாவே அவுங்கள்க்கு தெரில ஒரு கேளாவே தெரில அந்த மாரி மாறிர்து அது பாக்கற்துக்கே அந்தளவுக்கு நல்லால்ல ஒரு விஷ்யத் ஈடுபடலா அதுக்கான அர்த்தோ வந்து அத முழுமையா நம்ம நம்ளால பண்ண முடியுந்தா எதுமே நம்ளாலயு பண்ண முடியுந்தா அத அந்த விஷ்யத்ல வந்து நா மா மாற்றுக்கர்த்தே வெக்கல எல்லாமே நம்ளாலயு பண்ண முடியு அதுக்குன் சொல்லீட்டு வீம்புக்குன் நம்ம சில விஷ்யங்கள் பண்ணும்போது நம்ளோட தன்மைய நம்ம எழந்துருவோ
ஆமாங்க இப்போ இன்னோன்னு எனக்கு தோணுதுங்க என்னன் பாத்தனா இப்ப ஆம்பள பண்ற மாரியே நா பண்றே அப்டினு லேடிஸ்லா கெளம்பறாங்கில்லைங்க அதே மாரி எதுக்கு இந்த ஜென்ஸ் செல்லா பண்றதில்ல நானு லேடிஸ் மாரி பண்றே நா குக்கிங் பண்றே இந்த இது கோலம் அ கோலம் போட்றே நானு லேடிஸ் மாரியே பண்றே அப்டினு எது
லேடிஸ் பண்ற லேடிஸ் பண்ற வேல்லா அவுங்களால முடியாதுங்க டஃப்ஃபான வேலை ங்க ஜென்ஸ் பண்றதுலா சுத்துறது
அதாங்க மு முடியாதில்லைங்க ஆனா நம்ம லேடிஸ் தா ங்க ஜென்ஸு கூட கம்பேர் பண்ணிக்கிறோ இல்லைங்களா இப்ப ஒரு ஜென் ஸு வந்து லேடிஸ் கூட கம்ப்பேரே பண்ணிக்கிறதில்ல நா பாரு லேடிஸ் மாரி நா சமைக்க போறே பெருக்க போறே அந்த மார்லா யாருமே சொல்றதில்ல இது வந்து இது வந்து நா நா என்ன நெனைக்கிறேனா இந்த சொசைட்டியெல்லா சேந்து பொண்ணுங்க மேல ஒரு அழுத்தம் குடுக்குறாங்க அப்டின்னு தா நா நெனைக்கிறேங்க அதாவது இப்போ ஆம்பளைங்க எலா வேலைக்கு போறதுனால நம்மள வந்து ஒரு மட் மட்டமா பண்ணி பண்ணி இப்போ அவுங்களுக்கே என்ன அவங் அவுங்களுக்கே என்ன ஆயிடுச்சினா ஓ நாம வந்து ரொம்ப கீழே இருக்க மாற்றுக்கு அவுங்கதா ஜென்ஸ் தா ரொம்ப மேல இருக்காங்களாட்ருக்கு அப்டின்னு நெனைச்சிக்கிட்டு இவுங்களா என்னா பண்ணிக்கிறாங்க நா ஜென்ஸ் செய்யறதெல்லா நானு செய்ய போறே
தப்பான ஒரு இன் ஸ்பிரியாரிட்டி காம்ப்ளக்ஸ்குள்ள அவுங்க போயிறாங்க அப்டின்னு தா நீங்க சொல்ல வரீங்க
ஆமா அத வந்து கொண்டு வந்ததே இந்த சொசைட்டி தாங்க
கண்டிப்பா இப்ப வந்து இந்த சோசியல் மீடியன்றது வந்து எப்டி எந்த அளவுக் கு நம்ம நல்லது சொல்றோமோ அத விட ரொம் அத அந்த அளவுக்கு அது பேடாவு இருக்கு இப்போ கண்டதெல்லா செய்றாங்க அதையு நம்ம வந்து பாக்குறோ எப்டி சொல்றதுனா எனக்கு எல்லாமே நல்லது சொல்ல முடியாது எல்லாமே கெட்டது சொல்ல முடியாது நல்லத மட்டு நம்ம எடுத்துட் போயிட்டே இருக்க நம்ம அப்டி பண்றது கெடையாதே எதுதா நமக் கெட்டதோ அததா நம்ம சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி எடுத்துக்கறோமே அப்ப என்ன சொல்வா சொல்வோ சொல்லுவோ நாங்களு ஜென்ஸ்ம் ஒண்ணுதா
ஆமா ஆமா ஆமாங்
ம்
இப்போ இப்ப வே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒயஃப் எடுத்துக்கோங்களே இப்ப ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு வெளிய போய் வேலை மட்டும்தாங்க செஞ்சிட்டு வராரு ஆனா வந்து வீட்டுல ஒய்ஃப் வந்து வீட் விட்டு வேலையு செஞ்சிட்டு வெளியே போயு வேல செஞ்சிட்டு வராங்க இல்லலீங்களா
கண்டிப்பா கண்டிப்பா
அந்த ஒரு சில ஜென்ஸ்லாம் வந்துட்டு அது என்னவோ பண்ணிட்டு போறாங்க நமக்கு என்னங்கிற மாரி தா இருக்காங்க
கண்டிப்பா என் கண்டிப்பா இப்போ என்னோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க எ சிஸ்டர் ஒருத்தர் ஒருத்தி ஒரு பொண்ணு இருக்கா அவ வந்து அவளால முடிஞ்சது ஒரு விஷயம் சாப்படுற ஒரு பொருள செஞ்சி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கா என்னன்னா அவள் ஹஸ்பண்டோட அவ ஹஸ்பண்ட் எப்படி தெர்மா என்னோட கடம என்ன உங்ளுக்கு சாப்பாடு காசு தரணுமா இந்தாங்க டெய்லி த்ரீ ஹண்டரட் ருபீஸ் ஓகேங்களா தருவாங்க வீட்டு வாடக பைவ் ஹண்ட்ரட் ஃபபைவ் தௌசண்ட் ஓகேங்களா அவ்ளோதா இந்த ரேஞ்ச்ல தா இல்லைன்னா அவுங் அவுங்க வீட்டுக்குன்னு அவுங் குடுக்ணுனு நெனைக்கிறதே இல்ல இல்ல நானு த்ரீஹண்டரட்னா மந்த்தலி எவ்ளோங்க ஆயிற போவுது நைன் தௌசண்ட் ஆயிடுமா ஒரு வீட்டு வாடக இல்லன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எவ்ளவுத்தெர்மா ஆயிருக்கு டுவெண்டி டூ டுவெண்டி டு டுவெண்டி பைவ் தௌசண்ட் தா அவுங்ளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு அவங்க அவங்களோட மென்டலி என்னனு தெர்மா இவுங்கல கல்யாண பண்டோமா இவுங்ளுக்கு நம்ம சாப்பாடு குடுக்குணு இவுங்ளுக்கு இருக்க இடம் குடு க்குனு இவ்ளோதா அவுங்க நெனைக்கிறாங்களே ஒரு சில ஆம்பளைகள் இருக்கா நா எல்லா ஆம்பலையு சொல்ல மாட்டே ஏ ஹஸ்பண்ட் வேற எ தங்கச்சி ஹஸ்பண்ட் வேற அவங்க எப்டி எடுத்துக்கிறாங்கனா இது எங்கால இவ்வளதா முடியு இவ்வளதா உங்ளுக்கு நம்ம தரணு அத தீர்த்தே இப்ப நம்ம வெளியே போவோ நம்ம பசங்கள கூட்டிட்டு போவோ அதுக்கு நமக்கு செலவு இருக்கு நம்மளுக்கு புடிச்சத வாங்குவோ பிள்ளைங்களுக்கு புடிச்சத வாங்கி கொடுப்போ அங்க செலவு இருக்கு நாலு பேர் கூட போபோது நாலு பேர் கூட நம்மளு செலவு பண்ணி செலவு செலவு பண்ணி ஒரு விஷயத்த பண்ணணுனு நினைப்போ அங்க நம்மளுக்கு செலவு இருக்கு நல்லது போவோ அதுக்கு நமளுக்கு செலவு இருக்கு இதெல்லா வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க இதெல்லா யாரோட வேல நம்ம வேல நம்ம ஃபேமிலியு பாத்துக்கிட்டு எல்லாத்தையு பாத்துக்கிட்டு இதுங்களு நம்மதா இந்த விஷயத்தங்களு நம்மளே தா மேனேஜ் பண்ணிட்டு போற மாரி இருக்கு ஒரு சில வீட்டுல சொல்றே இப்ப நேத்துகூட என் சிஸ்டர் வந்து சொல்லிட்டு இருந்தா இப்போ புதுசா வீடு ஷிபிட் பண்ணி போயிட்டா எய் எய்ட் தவுசண்ட் ச இருந்தது வீடு பைவ் தௌசண்ட் அவ இருந்த வீடு இப்ப வந்து வேற வீட்டுக்கு போயிட்டா எய் தௌசண்ட் வீட்டு ஓட ரெண்ட்டு ரொம்ப வெக் வெயிலா இருக்குன்றால சீட்டு வீட்டுல இருந்தா ஃபர்ஸ்ட் இப் கொழந்தைங்கனால முடியல அப்படின் ட்டு அவ வேற வீடு மாறிட்டு போயிட்டா நைன் எயிட் தௌசண்ட் போல அதோட ரெண்ட் எயிட் தௌசண்ட் போல ஆ இப்போ ஏசி வேற வாங்குனாங்க அதால வந்து இப்ப கரண்ட் பில்லு வந்து ஒரு டூ தௌசண்ட் சம்திங் வந்துருச்சு போல அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க என்ன இதுவே வந்து இவ்ளோ காசு வந்துருச்சு நா வந்து இதுவே டுவல் தௌசண்ட் கிட்ட வந்துரிச்சு என்ன ல இதுலா மேனேஜ் பண்ண முடியாது நம்ப ஃபர்ஸ்ட் இருந்த வீட்டுக் கே போயிரலா வா இப்போ அப்டி சொல்றாங்களா அவ வந்து எகிட்ட சொல்லிட்டு இருந்தா நேத்து நா சொன்னே நீ ஒத்துக்காத